ம் தோழி
ஆ நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங் தோழி
ஆ ஓகேங் தோழி இப்ப இந்த இணையதளம் இருக்கில்லைங்ளா அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன
இணையதளம் அது இல்லன்னா இப்போ இப்ப இருக்கிற இதுக்கு நம்மளால எதையுமே பாத்துக்கு தெரிஞ்சுக்க முடியாதுங்க ஏனா அ படி க்க தெரியாதவங்க கூட இணையதளத்துல அவுங்க இந்த வாய் அ செவி வழியா பேசுற வாய்ப்பு இருக்கில்லைங்க அத வெச்சு அதுல என்ன நடக்குதுன் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அந்த இனியதளோ இல்ல அப்டின்னா கண்டிப்பா நம்மளால ச இ வ இப்போ இருக்க முடியாதுங்க ஏ ஏனா
இணையதளம்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஏ ஒரு வழிக ஆ இதுவா இருக்கு பாத்தீங்ன்னா நம்மளுக்கு நெற நெறையா தகவல்கள் வந்து அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோ
ஆமாங்க திடீர்னு எதோ ஒரு கிராமத்துல இருக்கோ எதோ ஒண்ணு கடிச்சிரு தோ இல்ல எதோ பண்ணுது என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்ருப்போ அப்ப இணையதளத்தில போய் இதுக்கு என்ன தீர்வு அப்டின் நம்ம போய் பாத்தோனா இதுக்கு இதுதா தீர்வுன்னு அவுங்க போட்ருப்பாங்க அது உண்மையா பொய்யான்றத தாண்டி அத நம்ம செஞ்சுட்டா கொஞ்சோ பெட்டரா இருக்குமோனு ஃபீல் பண்றளவுக்கு சிலதெல்லா நெறைய ஆ தப்பான தகவல்கள் இருந்தாலு நெறைய ந நல்ல த கவல்கள் இருக்குங்க நம்ம அத தா அத தேடி கண்டுபுடிச்சு அத வெச்சி நம்ம பாக்கறதுதா நல்லதுங்க ஆ
மே பாத்தீங்ன்னா அ இணையதளத்துல வந்து நல்லதும் ஆ அ ஒரு அன்பது ப அ பர்சன்ட்ருக்கு கெட்டது அம்பது பர்சன்ட்ருக்கு ஆனா நம்ம வந்து நல்லத மட்டு எடுத்துட்டு கெட்டத வந்து விட்றணு
விட்டுருணு ஆமாங்க இந்த கொழந்த இப்பல்லா பாத்தீங்கன்னா ஆ இணையதளோ இல்லாம கொழந்தைங்க ஃபோன் இல்லாம மொதல்ல தொலைபேசி இல்லாம இப்ப கொழந்தைங்க இருக்கிறதே இல்ல அதுலியு இணையதளத்துல போய் என்ன பாக்குறாக அப்டீனு தெரியாம அ நம்ம பயந்துட்ருந்த காலம் போயி அந்த கொழந்தைங்க என்ன க பாக்குறாங்க எத பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க என்னெல்லா பண்றாங்கன்றது வரியு நம்மளால அதுல பாத்துக்க முடியிதுங்க அந்த அளவுக்கு அது அது வந்து நவீன தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடஞ்சிட்டே போயிருக்குங்க
கண்டிப்பாங்க
ஆ அந்த தொழில்நுட்
ஆமாம் இப்ப பாத்தீங்கன்னா அ இப்ப படிக்கிற கொழந்தைகளுக்குமே பாத்தீங்கன்னா ஆ அதுல இருந்துதா வந்து அவங்க நெறையா அதாவது கொஸ்டின் பிரிப்பேர் பண்றதுல இருந்து மத்தபடி வேற தகவல்க வந்து சேகரிக்கிறது முதல் கொண்டு அதுலதா அவுங்க வந்து பயன்படுத்திவிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த லைப்ரேரி அப்டிங்கற ஒரு இதே வந்து இல்லாம போயிடுச்சுங்க
ஆமாங்க நூலகம்ன்றதே இல்லதாங்க அ ரொம்ப எங்கேயாதுதா நம்ளால பாக் க முடியிதுங்க நூலகத்த நூலகோன்றது ம்
அதுல போயி ரொம்ப நேரம் செலவிட்ற மாறி இருக்கும் நம்ம அதுக்கு வேண்டி ஏ கெளம்பி போயி அ அந்த நூலகத்துல போயி அந்த புக்கைய எல்லா தேடி எடுத்து அத கண்டுபிடிக்கறக்கு அவ்ளோ டைம் ஆகும் இப்ப வந்து இணைய தளம் இருக்கறனால நம்ம வந்து உடனே வந்து நம்ம என்ன என்ன வேணு என்ன ங்கிறது அப்பவே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருது அந்த இடத்துலயே நம்ப வெளிய எங்கயு போக தேவையில்லங்க
ஆமாங்க தோழி அ நெறைய தகவல்கள நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இணையதளத்து மூலியமா நம்பளால தெரிஞ்சுக்க முடியு முன்னெல்லா வழிக்கு வந்து நம்ப வாயில கேட்டு கேட்டு போவோங்க இங்க போணுங்க எப்டிங்க போறது அப்டின்னு இப்பெல்லா அப்டி இல்லங்க எல்லாரும் அந்த அ வலைத்தளத்தோட அந்த அ மேப்பு அத வச்சுக்கிட்டு வழி வழி வழித்தடத்தை வச்சுட்டே அத வச்சு அவங்க போயிட்றாங்கங்க அத வச்சே போயி போயிட்றாங்க யாரையு அதிகமா ஏதோ ஒரு சிலதுதா வந்து தெரியாம எங்கையோ போய் முடிஞ்சிருந்துங்க மத்தபடி பாத்தீங்கன்னா இது எப்பிடி அத அவுங்க உருவாக்கியிருப்பாங்க அந்த அந்த வலைத்தளத்துல எப்டி இத பதிவேற்றிருப்பாங்க எப்டி இத பண்ணியிருப்பாங்க அந்த நுணுக்கமெல்லா யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குங்க இவ்ளோ தகவல ஒரு தொழில் ஆமாங்க இவ்ளோ தகவல ஒரு தொழில்நுட்பம் நமக்கு தருது அ அந்த அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கறோ இணையதளம் மூலியமா நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுக்கறோ அப்படின்னு நெனைக்கும் போது இவ்ளோ விஷயம் இருக்கா அப்டின்ற மாறிதா நமக்கு
கண்டிப்பாங்க இப்ப இருக்க கால கட்ல கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆ அதாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து அ சரி சமமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்பனால வெளிய நம்மளுக் ஒரே ஒரு நாள் தா நம்மளுக்கு லீவ் கிடைக்கிது அந்த லீவ்லயு நம்ம வீட்டு வேலைக்கிமே அந்த நேரோ வந்து பத்தறதுல்ல இப்ப நம்ம ஒரு அதாவது ஏதாவது பொருள் வாங்கணு ட்ரெஸ் எடுக்கணு அப்டின்னா நம்ம அந்த இணையதளத் த நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கறோ இல்லைங்ளா அதுக்கு ரொம்ப இதா இருக்கு அதே சமயோ நம்மளுக் கு அது பத்தல அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளோ இருக்கு அப்டினாலு அதையு வந்து நம்ம ரி ட்டன் அனுப்புற ஆப்சனு குடுத்திருக்காங்க
ம் ம் ம் ஆமாங்க இந்த நெறைய தகவல் சேமிக்கலாங்க இதுல இந்த இந்த தகவல் எப்டி சேமிக்கலானா கல்வி அ வ கல்வி பத் தி வணிகம் பத்தி அரசு சேவை பற்றி நெறைய தொடர்பு இருக்குங்க எல்லா முக் கியமான பங்கு வந்து பாத்தீங்னா இந்த கருவிக்கு தாங்க இருக்கு எல்லா த்தியு நேர்ல போய் அப்ப அந்த காலத்துல எல்லா இது ஏதாவது வேலைக்கே நம்ம போயி அ பண்ணணு அ அப்ளிகேஷன் குடுக்கணு அ போகணு அப்டிதாங்க இருந்தூது அதெல்லா மாரி தகவல் இந்த அ ஆன்லைன் அந்த இது இணையதளம் வந்துருச்சு இங்க அந்த இணையதளத்துல தா இவங்க இதெல்லா பண் ம் நெறைய போலி இணைத்தளங்கள் கூட இருக்குங்க மோசடி எல்லா நடக்கலா ஆ ம் தனிப்பட்ட இதெல்லா திருட்றாங்க இப்போ வங்கி கணக்கல்லா சில பேர் வந்து கிரைம் பண்ணி அத எடுத் தறாங்க அந்த மாதிரியெல்லா இருக்கு பரவ எல்லா வாய்ப்பு இருக்குங்க
அதாங்க
எல்லாமே இருக்குங்க எது எதா இருந்தாலு அதுக்கு நம்ப பாதுகாப்பா எப்டி அத குடுக் கலா அந்த இணையதளத்த நம்ப எப்டி ஒரு பயன்படுத்தலா அப்டின்றதெல்லா வந்து நமக்கு கண்டிப்பா அது சொல்லி் குடுத்துருங்க ஆ ம் இணையதளத் இனைப்
இது எங்கெங்க பயன்படுத்துவாங்க
எல்லா எடத்துலயுமே இருக்குங்க பேங்க்கு ஆ எஜிகேஷனு அ பிரைவேட் ஆமா எல்லா இடத்துலயுமேங்க இப்போ பாருங்க பாஸ்போட்டுக்கு
இதெல்லா இல்லாத இடமே இல்லைங்க வீடு வீட்டுக்கு வந்தாச்சு அது இல்லாத இடமே
சின்ன கெழந்தைங்க கூட இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்டினு சொல்லிட்டு ஆ தேட ஆரம்பிச்சுட்டாங்குங்க
கண்டிப்பாங்க
ஆ அந்த கொழந்தைங்க அந்த தேடல் வந்து இதுல இப்டி தேடனா நமக்கு இதுக்கு விடை கெடைக் கு அப்டிங்றது தெரிஞ்சுக்றது வந்து அ ம் அ ம் அந்த இணையதள வந்து ஒரு பங்கு வகுக்குது அப்டினு நெனைக்கு போது நமக்கே கொஞ்சோ ஆச்சரியமா இருக்கு குழந்தைங்க எப்பிறா இதுல தெரியு அப்டின்ற மாரி அந்த அளவுக்கு இந்த நுட்பம் தொழில்நுட்பம் வளந்திருக்குங்க
ஆமாங்க இப்ப நம்மளுக்கு தெரியாது கூட குழந்தைங்க கத்துக்றாங்க
ஆமாங்க நமக்கு இந்த போன்ல பத்தி ஒர் அவ்ளோவா தெரியாதுங்க இந்த வணிகோ வர்த்தகோ எல்லா இருக்கு பாருங்க அத பத்தி ஒரு பத்தாவது முடிச்ச பைய ஒருத்த வந்து ஏகிட்ட கேக்றாங்க வணிகோனா என்ன வர்த்தகோனா என்ன கொள்முதல்னா என் ன ஆ எப்டி அது நடக்குது பங்குச்சந்த வர்த்தகோனா என்ன இணையவலை வர்த்தகோனா என்ன நாணய வருத்தகோனா என்ன அப்டிலா என்ன கேக்றாங்க அவுங்க கேட்கமோ எனக் கே அத பத்தி பெருசா தெரியாதுங்க ஆ நமக்கு என்ன தெரியுனா அது ஒரு ஒரு பங்கு சந்த அது அதாவது நம்ப வாங்கி கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக் விக் விக்கிறோ அது ஒரு வகை ஆன்லைன்ல வந்து இப்போ நம்ம மார்கெட்டிங் பண்ற மாரி அதாவது ஆ இங்க ஒவ்வொரு ஆ இணையதளத்திலயு அமைப்புகள்லயு போய் பாத்தீங்கன்னா ஆ இந்த எடத்துல கம்மியா கெடைக்கு இந்த எடத்துல அதிகமா கெடைக்கு இந்த ட்ரெஸ் இங்க வாங்கலா இந்த ட்ரெஸ் இங்க கோலிட்டியா ஆ அந்த மாரி அந்த மாரி பாத்து ஆமாங்க ம் அதுல அதுதான் ட்ரேட் மார்கெட்டிங் அதுதா வந்து ஆன்லைன் வருத்தகோ நானேங்க வருத்துகோ ஓ இப்ப காச வந்து எப்டி நம்ப எளிமையா யூஸ் பண்ண முடியும் எப்டி செலவு பண்ணலா வங்கில எப்டி அது ட்ரீட் பண்றாங்க
அ என்னன்னா நம்ம எந்த கடைல நம்மளுக்கு எவ்ளோ கம்மியா கெடைக்குது அப்டிங்கறத வந்து நம்ம ஈஸியா நம்ம தெரிஞ்சு க்க முடிவு இப்ப வந்து ஒரு பத்து கடை ஏறி இறங்கனா எவ்ளோ நாள் ஆகு மினிமம் ஒரு ரெண்டு நாளாவது சுத்தணு ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து எந்த கடைல என்னென்ன இந்த பொருளுக்கு என்ன வெல அப்டிங்கறது எந்த கடையில கம்மியோ நம்ம அந்த கடைல நம்ம வாங்கிக்கலா அந்த மாரி ஒரு இதுவு ஆப்ஷனு இருக்கு அப்றோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மல்லா அ அப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செய்திங்கிறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சுதா கெடைக்கு ஆனா இப்ப இருக்க ஆன் தஸ்பாட்ல கெடைசுருது நம்மளுக்கு என்ன டி வி இல்ல அந்த செய்தி வரதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துருது
வந்துருது ஆமாங்க ஆ அது எப்டி இது பண்றாங்கன்னு தெரில ஆனா வந்துருதுங்க
ஆ வந்துருதுங்க ஏன்னா அங்கங்க இணையதெலம் இருக்குல்லங்க அது மூலமா வந்து நம்ம அப்பப்ப அப்டேட் அப்டேட்லயே இருக்கு
ஆமா இந்த தொழில்நுட்போ எப்டி வளர்ந்திருக்குன்னா மனுஷங்க செய்ற வேலைய ஒரு மிஷின் செய்ற அளவுக்கு வளந்துருச்சுங்க இன்னு கொஞ்ச நாள் போனா இணையதளத்துல இருக்கத பாகறதுக்கு நமக்கு டைம் இருக்காது நமக்கு ஜஸ்ட் கேட்டு போனா நம்ம இப்போ இப்போ சொல்ல போனா அந்த அ சில போன்ஸ்ல எல்லா இருக்குல்ல அசிஸ்டன்ட் இருப்பாங்க இந்த கூகுள்க்கு வலைத்தளத்துக்கே ஒரு அசிஸ்டன் வச்சு இத சொன்னா இது இதுக்கான விடைய கொடுங்க அப்டின்னு சொல்லி கேட்டா அது குடுத்துருதுங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க அந்த டெக் அந்த நுட்பம் பண்றது இதுக்கெல்லா காரணம் என் னன்னா கொழந்தைங்க சின்ன கொழந்தங்க இருந்து பெரிய கொழந்தைங்க வரையும் ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறாங்க அப்டி ன்னா அதுக்கு மொத காரணம் ஆ அந்த கொழந்தங்களா வந்து அ இந்த வலைத்தளத்த பயன்படுத்தி கத்துக்கறது தா இது தவறான வழில பயன்படுத்தாம நல்ல வழில பயன்படுத்தினாங்க அப்டின்னா கண்டிப்பா இதுக்கு நெறைய பலன் இருக்குங்க
கண்டிப்பாங்க
ஆமாங்க ஆ மீண்டும் பேசலா தோழி நம்ம இந்த தலைப்ப பத்தி மீண்டும் இந்த தலைப் பத்தியோ இல்ல வேற தலைப்ப பத்தியோ நெறைய பேசலாங்க உங்க கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றி வணக்கம் வணக்கங்க